ஆ ஹலோ மீ
வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருப்பீங்க
நா ரொம்ப டயர்டா இருக்கேங்க ஒரே வேல அவக்கு ரொம்ப டைட்டா போது வாழ்க்கையே
என்ன சொல்றீங்க இப்ப சம்மர் வேகேஷன் இப்போ நீங்க பிரீயா இருக்கீங்கன்னு நென நீங்க என்ன டைட்டா போகுது வாழ்க்கைன்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க
ஆ வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வேல செய்றே இங்க வந்து ஆ ஒரு ரெண்டு மாச லீவு ஆனா எனக்கு லீவு கெடையாது இங்க வந்து நறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல்லா போயிட்ருக்கு பேர் ஒர்க்ஸ்லா போயிட்ருக்கு சோ நா கொஞ்ச இங்க நின்னு பாக்குற மாரி வேலைகல்லா இருக்கு அதனால
அப்போ உங்களுக்கே லீவு இல்ல பாருங்க
ஆ லீவ்வு முன்னாடியே நா முடிச்சுடே என்னோட லீவ்வ இன்னொரு பாக்கி ஒரு பதினஞ்சு நாள் லீவ் இருக்கு அது வந்து நா ஜூன் பதினைஞ்சா தேதிக்கு வந்து நா ஊருக்கு போ போப்போறே ஜூன் பதினைஞ்சுல இருந்து ஜூன்னு சாரி சாரி ஜூன் இல்ல மே பதினஞ்சுல இருந்து மே முப்பது வரைக்கு
அதான பாத்தே ஜூன் பதினஞ்சுன்னு சொன்னீங்க நானு யோசிச்சே ஜூன்ல இருந்துதா ஸ்கூல் ஆரம்பிக்குதேன்னு
புரியல உங்களோட சத்த குறைவா கேக்குது
இப்போ கேக்குதா ஓகே ஆ ஓகே ம் ம் ம் அதா நா யோச்சே நீங்க ஜூன் பதினஞ்சுன்னு சொன்னீங்க ஜூன்ல இருந்து ஸ்கூல் ஆரம்பிக்குதே அ
ஆமா ஆமா ஆமா ஜூன் பதினஞ்சு தா ஸ்கூல் இங்க ஓபன் ஆகுது சோ அதுக்குள்ள இங்க இருக்க ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லா பாக்கணு
ம் ம்
ஓ இப்பதா ஸ்டார்ட் ஆயி ஒரு டென் டேஸ் ஆயிருக்கு அ பாப்போ ஓ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட இந்த சம்மர் எப்படி போது
நா சம்மர் வெக்கேஷன்ல எப்பவுமே அம்மா வீட்டுக்கு வந்துருவே ஆனா எப்படின்னா அம்மா வீட்டுக்கு வந்தாலு எனக்கு ரெண்டு கொழந்தைங்க இருக்கிறதுனால அவுங்க பின்னாடி எப்பவுமே எனக்கு இப்ப கூட எதோ டிஃப்ரெண்ட்டு தெரியல ஆமா ஆ எப் ப்படின்னா அம்மா வீட்ல இருக்கறனால நம்ம எந்த வேலையு எப்ப வேணாலு செய்யலா அப் படித்தான அ அதனால அதுவு என்னன்னா
ப்பாங்க
என்ன சொல்றீங்க
வேலை செய்ய செய்யலைனாலு பரவால்ல அம்மா பாத்துப்பாங்க
ஆ இல்ல இல்ல அப்படி இல்ல ஆனா இங்க எப்படின்னா நானு அம்மாவு சேந்து வேல செஞ்சுட்டு ஆ ஒரே டைம்ல ஃப்ரீ ஆகுற மாதிரி இருக்கும் சோ அதனால ஆ பட் சேரி பரவாயில்ல ஏன்னா ஆ கோயம்பத் தூர்னா எனக்கு ரொம்பவே புடிக்கும் அம்மா வீடு யாருக்கு புடிக்காது அப்டிதான அதுக்கப்றோம் நெறைய லிஸ்ட் இருக்கும் இங்க போகணும் அங்க போகணும் மெயினா என்ன லிஸ்ட் இருக்குனா சாப்பாடு லிஸ்ட்டு
என்ன சாப்டணும் எந்த ஹோட்டலுக்கு
கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் சோ அதுக்கப்புறோம் கசின்ஸ் மெயினா கசின்ஸ மீட் பண்ணனும் அதுக்கப்றோம் ஏன்னா எல்லாத்தையும் வருஷத்துல ஒரு வாட்டி தான் மீட் பண்ணுவோம் ஆ ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவலா இருந்தா பரவாயில்ல அடிக் கடி மீட் பண்றது தா ஆனா இவுங் ல்லலாம் அப்போ பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஸ்டாரிங்ல இருந்து ஒரு பத்து பத்து நாள் பதினஞ்சு நாள் எனக்கு இப்டியே போயிரும் அங்க போறது இங்க போறது ஏன்னா எல்லாருமே இந்த இந்த டைம்கு தான் வருவாங்க
ஆமா
சோ ஒரு எக்சைட்மெண்டே வேற அது என்னன்னா இங்க இருக்குற ஒரு மாசோ அப்டியே சீக்க சீக்கிரமா போயிடும்
ஆமா ஆமா இந்த சம்மர் தான் பேஸ் டக்குன்னு போயிடும்
உம்
ஏன்னா எல்லாம் வருவாங்க போவாங்க நம்ம அங்கங்க போவோம் வருவோம் சுத்துவோம் சோ அதுலயே அந்த வந்து நேரம் வந்து கொஞ்சம் பாஸ்ட்டா போயிடும் அப்டி நீங்க அம்மா வீட்ல பர் இருக்கிங்கன்னு சொன்னீங்க கோயம்புத்தூர்ல வேற எங்கும் சுத்தி பாக்க க்க இந்த பொதுவா எல்லாருமே வந்து இந்த வெயில் காலத்துல வந்து சுத்தி பாக்க போவாங்க அந்த ஊட்டி கொடைக்கானல் அப்டி இல்னாக்கா கேரளா நெறைய பேர் போவாங்க சோ நீங்க அது மாதிரி எங்கயாச்சு குளிர் பகுதிக்கு எங்கயாச்சு போ பிளான் பண்ணிருக்கீங்ளா இப்போதைக்கு
நாங்க சேலம் ஏற்காடு போலான்ட்டு இருந்தோம் ஆ ஊட்டி கொடைக்கானல் இப்போதிக்கு ஏன்னா என்னோட கொழந்தைங்க சின்னவுங்களா இருக்கு இருக்கறனால அவங்களுக்குஹெ ஹெயிட் அ ஹெட் ஃபேன் பென்ஸ் இருக்கும் இல்லயா அந்த பென்ஸ் வந்து ஒத்துக்காதனால சேலம் போலாண் ட்டு தா இருந்தோம் பட் பிளான் ஆக்சுவலி கேன்சல் ஆயிடுச்சு ஏன்னா எங்க அம்மாக்கு ஐ சர்ஜரி பண்ணலான்ட்டு நாங்க நான் வந்து நா போறதுக்கு முன்னாடி ஐ சர்ஜரி பண்ணலாம் அப்டின்னு சோ இப்போதைக்கு என்னோட என்ன சொல்றது ஹோல் மோட்டிவே அம்மாவோட ஆ ஐ சர்ஜரி முடுச்சுட்டு அதுக்கப்றோ நான் ஊருக்கு கெளம்புற மாதிரி
ஓ ஓகே ஓகே ஓகே அப்போ உங்களோட இந்த சம்மர் வந்து அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டா இருக்காது மேபி
இல்ல ஆல்ரெடி நா இங்க வந்து பிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சு இல்லையா எல்லா எக்ஸைட்மெண்ட்டு சாப்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டே அதுக்கப்றோம் ஆனா நான் நின்னு அந்த ஆப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டா எனக்கு ஒரு என்ன சொல்றது சாட்டிஸ்பேக்க்ஷன் அப்டின்னு சொல்லலாமே
ஆமா ஆமா ஆமா ஓகே உம்
நீங்க சொல்லுங்க இப்போ இதெல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் உங்க ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லா முடிச்சதுக்கு அப்பறோ நீங்க என்ன பிளான் வச் சிருக்கீங்க
நா என்னன்னா எங்க ஊரு வந்து ஆம்பூரு என்னோட வீடு அங்கதா இருக்கு பட் நா என்னோட ஸ்கூலிங் காலேஜு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நா டைம ஸ்பெண்ட் பண்ணதெல்லாமே சென்னை தா சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே சென்னைலதா இருக் காங்க சோ நா இப்ப பிப்டீன்கு நா ஊருக்கு போம்போது ஒரு ஒரு ஃபோர் பைவ் டேஸ் அங்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுல இருந்துட்டு அ இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேரிட் தா எல்லாத்துக்கும் மேரீடு எல்லாருமே சேம் ஒரே இயர்லதா எல்லாரு மேரேஜ் பண்ணோ எல்லாத்துக்கும் அதே மாறி கிட்ஸ் எல்லா இருக்கு சேம் ஏஜ்ல ஒரு டூ மந்த் த்ரீ மந்த் க்கு ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும் தவர மத்தபடி எல்லா சேம் சோ என்னோட ஒய்ஃபு அவ ஃப்ரெண்டோட ஒய்ஃப்பு நாங்க பசங்க எல்லா அப்டே ஒரு ஃபேமிலி யூனியன் எங்கயாச்சு சும்மா சென்னைலயே இந்த ஈ சி ஆர் பக்கோ இல்லன்னாக்க வேற எங்கேயாச்சு பீச்சு படத்துக்கு இது மாறி மால்கு சோ அது மாறி பிளான் பண்ணியிருக்கோ ஏன்னா சம்மர்னால வேற எங்கயு நம்ம போ முடியாது அப்படியே போனாலும் ஈவினிங் மேலதா போக முடியும் அ டே டைம்ல போனாக்கா பசங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டோ ரொம்ப சூடா இருக்கு கொஞ்சோ ஒரு மாறி கசகசன்னு வேற வரும் சோ அதனால வந்து நம்ம வந்து இப்போதைக்கு இதுதா பிளான் பண்ணியிருக்கோ அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா ஆ ஃவெஸ்டிவல் வரு து எங்களோட ஃபெஸ்டிவல்லு ஆ பக்ரீது சோ அதுக்கு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லா வீட்டுக்கும் போயி பாத்துட்டு அங்க ஒன்னா இருந்துட்டு சோ அதோடயே இந்த ரெண்டு வாரந்தா நா பெரிய லாங் வொக்கேஷன் இல்ல எனக்கு டூ வீக்ஸ் தா இருக்கு சோ ஒரு வீக் சென்னையில ஒரு வீக்கு ஃப்ரெண்ட்ஸ்ஓடி சென்னையில இன்னொரு ஒரு வீக்ஸ்சு ஃபேமிலியோடி ரிலேட்டிவ்ஸ் ஓடி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு அப்டியே மே அ தேர்ட்டிக்கு எனக்கு ட்ரெயின் ஹைதராபாத்துக்கு சோ மறுபடியு இங்க வந்து ஜாயின் பண்ணணு ஜூன் ஒன்னுக்கு இங்க இருக்கணு ஸ்டாப்க்கு எல்லா ஓப்பனிங் ஜூன் ஒன்னு கிட்ஸ்க்கெல்லா ஜூன் பிப் டீன் சோ நாங்க வந்து ஜூன் ஒன்கே எங்க வந்திர்ணு இப்போதைக்கு இத்தா பிளானு
பரவாயில்ல பரவாயில்ல ஒரே எக்ஸைட்டிங்கான பிளான் தா கரெக்ட்டு உம்
இப்ப கொஞ்சோ ரிலீஃப்பா ப்ரியா எதும் பண்ண முடியாது டக்கு டக்கு டக்குன்னு அப்டே போயிடும் பிலாவ் போர்டின் டேஸ்சு
இல்ல இல்ல கரெக்ட் கரெக்ட் தா அத்தா இப்போ வெக்கேஷன்னாலே இப்பிடிதா ஃபர்ஸ்ட் ட்டு பிளான் பண்ணம்போது ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கும் அதுக்கப்றோ அந்த பிளானும் வந்து அந்த ட்ரிப்பும் நல்லா போகும் லொம் ரொம்ப ஒரு மெம்மரபுளா அதுக்கப்றோ ஐய்யோ முடிஞ்சிருச்சுன்னு அது ஒரு வருத்தம் கூட இருக்கும் தானே
ஆமா ஆமா கண்டிப்பா
கரெக்ட்டு கரெக்ட்டு நீங்க அந்த மாற் இல்ல நா எப்டின்னா ஆ கால் இந்த உங்களோட ஸ்கூல் எல்லா ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்றோ ஒரு ஷார்ட் பிரேக் ல்ல நாங்க நானு என்னோட கொஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரிப்புக்காக பிளான் பண்ணியிருந்தோ ஆ அங்க வந்து பாம்பேல கணபதிக்காக ஒரு டென் டேஸ் வெக்கேஷன் குடுப்பாங்க கணேஷ் சத்துர்த்திக்காக அப்போ நாங்க வந்து ஒரு ஃபைவ் டேஸ் சுற்றி நானு ஃப்ரெண்ட்ஸ்ஸு கொழந்தைங்க மட்டு ப்ளான் பண்ணுபோது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்தது ஈவன் நாங்க நெனைச்சதை விட அந்த ட்ரிப்பு ரொம்ப மெமரபிளா இருந்தது லைக் கு நாங்க த்ரீ நைட்ஸ்ஸு அ ட்ரிப் ப்ளான் பண்ணிருந்தோ
ஓகே ஓகே
ஜஸ்ட் அந்த ஃபிப்து டே அங்க இருந்து எல்லா பேக் பண்ண போதே அச்சோ பேக் பண்ணணுமா நம்மளோட ட்ரிப்பு முடிஞ்சிருச்சா அந்த கவல தா
ஆமா ஆமா ஸ்டார்டிங் போபோது ட்ரிப்க்கு கெளம்போது ரொம்ப ஈகரா ரொம்ப எக்ஸைட்டடா இருப்போ பேக் பண்றது எல்லாமே பட் அந்த ட்ரிப்பு முடிய போது முடியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு ஐயோ முடியா போதே முடிய போதே
கரெக்ட்
ஒரு போரிங் ட்ரிப்போ இல்லைன்னா நம்மளுக் புடிக்காத ட்ரிப்போ நம் எப்பாட வீட்டுக்கு போவோன்ருப்போ நம்ம ஃபேமிலி நம்ம புடிச்ச ஆளுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு போது பர்டிகுலரா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ஸு கூட எல்லா இருக்கு போது ஏ டைம் ஏண்டா முடிஞ்ச மாரி எப்போ டக்குன்னு முடிஞ்சிச்சு என்ற மாதிரி ரொம்ப ஒரு ஃபீலிங்காகவே இருக் பால்
இல்ல இல்ல கரெக்ட் தா அதா இப் போ நீங்க வந்து இந்த ஃபுட்டு் லிஸ்ட்டு எல்லா வச்சுருப்பீங்கள அது லைக் நா இது தா சாப் பட்னு அப்டின்னு ஸோ அங்க இருக்கிற ஏதாவ்து ஃபேமஸ் உங்க ஊர்ல இருக்க ஏதாவ்து ஃபேமஸ் ஃபுட்டு ஏதாவ்து இருந்தா ஷேர் பண்ணுங்க
எங்க ஊரு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆம்பூரு ஆம்பூர்னா ப்ரியாணி தா ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து நெறைய பேருக்கு தெரியு இண்டியா லெவல்ல கூட அந்தளவுக்கு ஃபேமஸ்னா கூட ஒரளவுக்கு ஃபேமஸ் தா ஸோ எனக்கு வந்து அங்க அ அகமதியா ப்ரியாணிணு ஒண்ணு இருக்கு ஆம்பூர் பக்கத்துல வாணியாம்பாடினு நல்ல ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு ஸோ அங்க ப்ரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கு நா எப்பமே நா வீட்டுக்கு போனா ஃபேமிலியோட நானு அம்மா ஒய்ஃபு எல்லாமே போய் அங்க ஒரு டின்னரோ இல்ல லஞ்சோ பண்ணுவோ ஸோ இந்த வாட்டி மேபி அங்கதா போறதா ஒரு ப்ளான்ருக்கு சாப்பாடுக்குன்னு கேட்டீங்களா ஸோ அதுக்கப்பறோ அங் க ஒரு சலாடு இருக்கு ஒரு ரஷ்யன் சலாடுன்னு ஒ தருவாங்க ரொம்பவே சூப் ரா இருக்கு எ என்னோட ஃபேவரட்டு எங்க அம்மாக்கு எல்லா ருக்கு புடிக்கு அது ஸோ அது எப்ப போனாலு அது மெனுல நாங்க ஆர்டர் பண்ணு போது கண்டிப்பா அதுவு ஒரு இதா இருக்கு
ஓகே ஓக்
அ அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஃபுட் எல்லாமே புதுசு புதுசா ஃபியூஷன் பண்ணி அப்பறோ வெளிநாட்டு ஃபுட்டு அங்க என்ன வருதோ அதே கா இங்க காப்பி பண்ணி பண்றாங்க ஸோ கான்ஸ்டண்டா ஒரு ஃபுட்டு் இல்ல எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த சம்மர்ல என்ன ஒரு ட்ரெண்டு இருக்கோ புதுசா ஃபுட் வந்திருக்கோ சோ அது ஏதாச்சு அவைலபிள்னா அது ட்ரை பண்லான்ட்டு இருக்கே நா நீங்க உங்க இது என்ன ஃபுட்டு பத்தி
இங்க நா கோயம்புத்தூர் எப்பவுமே வர வரம் வர்ரதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்ல ஃப்ஸ்ட்டே ஃபுட்ல வந்து சமோசா இருக்கு
சமோசாவா ஏ சமோசா எல்லா எடத்துலயு கெடைக்குமேங்க
இல்ல இல்ல இல்ல இந்த இங்க இருக்கற ஒரு ஷாப்ல தி து ஸ்லாலுனு ஒரு ஷாப்ல வந்து சமோசா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு அது எங்கியு இது வரைக்கு நா என் எவ்ளோ எவ்ளோ எடத்துலர் சமோசா சாப்ட்ருக்கேனோ இந்த டேஸ்ட்டு வந்து எப்பவுமே வந்ததே இல்ல போ மந்த்துல அட்லீஸ்ட் நா ஒரு என்ன சொல்றது ஒரு டென் டைம்ஸாது வாங்கி அது வந்து என்ன ஒரு சாட்டிஸ் ஃபெக்க்ஷனா சாப்ட்டுட்டு தா கெளம்புற மாதிரி அதுக்கப்புறோ இந்த ஃபுல் மீல்ஸ் ரைஸ் மீல்ஸு அது சோ ம் சேரி ஓங்ககிட்ட இந்த விஷ்யத்துல பேசனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்
கண்டிப்பா நன்றி நன்றி